அலோ
ம்
சொல்லுங்கோ மேடம்
சொல்லுங்க சார்
எனா பண்றீங்க
சாப்பறே கொஞ்சோ சுமாரா இருக்குது அதுனால எதும் சாபாடு செஞ்சே
என்ன செஞ்ச
தால்ச்ச சாதோ
ஓ சேர் சேர் ஆ ந நைட்டு ஷிப்ஃ போனா அடிக்குமா
தம்பிய பேச வெக்கிறே‌
சொல்லு அப்றொ ச அப்பா என்ன பண்றாங்க அம்மா என்ன பண்றாங்க நீங்க என்ன பண்றீங்க தம்பி என்ன பண்றாங்க ஆ வீட்ல எல்லா நல்லாக்கராங்களா ஆ சொல்லுங்க தோழி வேறென்ன என்ன பேசு தோழி
ஏன் தோழர்
ஏன் லைஃப்ல ஆக்ஸ்டன்ட் ஆயிட்ச்சு
என்ன ஆக்ஸ்டன்ட் ஆச்சு
லைஃப்ல டேமேஜ் ஆச்சு எதுல உட்டன் தெர்ல அதா யோசிச்சுட்ருக்கே
தேடி கண்டுபிடிங்க
ம் ம்
சொல்லு ஆ எதாச்சி சொல்லுங்னாச்சி பேசுங்க உங்ளுக்கு காசு வரட்டு
உங்க டாஸ்க் முஞ்சிருச்சா
இருவதுல நிக்குது
எவ்ளோ நிக்குது இன்னு பத்து காலிக்குதா
என்து நாளைக்கு ஆடா யிடு ஒரு அஞ்சு கால் நா பண்ணிருவே
ஆ சேரி தோழி இ இந்த காசு வெச்சு எதாச்சு வாங் தேறிட்டா தோழி ஆ சொல்லுங்க தோழி
ன்னா வேல தேடப்போறீங்க
இந்த ஓண்டா கம்பெணிதா கேட்டே வர சொல்றாங்க இருக்கு சேரி வர சொன்னாங்க ஜாயின் பண்ண தோழி ஆ ஆ ஃபோனு கேப் வந்திருக் ஆ ஆ ஆ அவ கைல காசில்ல தோழி
இன்னைக்கி நேரோ டாஸ்க் முடிஞ்சா காசு வந்து தொலையு எங்களாட்ட
நான் பண்ணேன் சொல்லிட்டே நா ஒண்ணும் நானா அதுக்குள்ள பேசி முடிச்சுட்டா தோழி நான் உங்கிட்டயு பேசி முடிச்சுட்டா
ஏங்கிட்டேயே பேசக் கூடாது இன்னு இன்னும் இது போல இன்னு நாலு பர்சன்டேஜ் தேடி கண்டுபிடிச்சு அவுங்க கிட்ட கால் பண்ணி நா ஒரு வீடியோ பாத்தியா பேசுனத அவுங்க அவுங்க என்னா சொல்றாங்க
என்னா என்ன சொன்னாங்க சொல்லு தெர் தெர்லங்க நீங் கேட்டீங்ளே
நீ தெளிவா கேளுங்க கேட்டுட்டு அப்றமா வாங்க இப்ப பேசுங்க கட் பண்ணாதீங்க இப்ப கட் பண்ணாதீங்க பத்து நிமிஷம் பேசிடுங்க
பத்து நிமிஷமா இப்பதா ரெண்டு நிமிஷோ ஆயிருக்கு ஏ
என்ன தோழர்
நிமிஷந்தா ஆயிகிச்சு தோழி
ஐயோ இன்னு இன்னு எட்டு நிமிஷோ இருக்குங்களா
என்னத்த பேசுறது நா நூடுல்ஸ் செய்வே நூடுல்ஸு வாங் செஞ்சாங்க காலையில நானே சம்ச்சே
ம்
ஆம் நீ பதினேழாயிரரூபா குடுக்கனு இன்னு எப்டி இந்த காமிக்கிறல ஓகேவா
பதினேழாயிர் ரூபாவா ஓட்டி எல்லா பண்ணா காஸ் கெடைக்மா
ஓட்டில்லா போனா காசு கெடைக்கும்னு சொன்னாங்க ஃப்ரெண்டுதா போலாமா
சேந்துக்கிறாரா
அவரு ஏ கம்பெனில்ல ஒர்க் பண்ணின்னுங்கிறாரு இதுதா கேட்டு அதுக்கு காசு வேணும்ன்னா அந்த கம்பெனில போ ஜாய்ன் பண்ணி அ ஒர்க் பாரு சொல்றாங்க தோழி செரி நானு கே கேட் ட்டு அந்த இன்ட்ரியுலா அட்டன் பண்ணே
உம்
சரி நா எங்க அப்பா கூட்னு போய்ட்டு இன்னிக்கு கால்ல வந்தாங்க கால் பண்ணுங்க சோ வந்து வரீங்களா ஜாய்னிங் கேக்குறாங்க தோழி அதா உங்களுக்கு நா ஃபோன் பண்ணே ஓ பாப்போம் என்ன நடக்குதுனு தெர்ல ஏதோ நடக்குது தோழி ஏ லெஃப்ல
உங்க கருப்பன் கிட்டயே கேக்கர்தான
கரு அவுங்க என்னா பண்ணுவாங்க அவுங்க சாமி தோழி இந்த கம்பெனி தோழி இந்த கம்பெனி ரெண்டு மாச கழிச்சு ஒர்க் குளோஸ் பண்ணிருவாங்கன் சொல்றாங்க எத் சொன்னாங்களா
யார் சொன்னது அப்டியே
இந்த அஸ்ப நியூஸ் வந்தது கேட்டே தெரியாம வந்ட்ருந்தமா தோழி எனக்கு அதே யோச
இதா அவள் ஐ டி சேரி சொல்லு
யாரு
கிஷோரு கிட்ஷூஸ் ஆமாங் தோழ் வேண்டா உங்க
நா என்னா பண்ண முடியு அவவ என்ன பிரச்சனைங்க இருக்கு போலீஸ் பிரச்சன ஒனக்கு அ செரி ஆயிர்ச்சா அவனுக்கு
கொஞ்ச பரவால்லடா
அவ்க எதுக்கு கரியவுக்கு
ஏ ஹே ஆய்ர்ச்சு இன்ஜே
அதா சொல்றேனுங் தோழி என்னா பண்ண முடியும் தோழி நானு எல்லா எடுத்து போய் ச்சித்தா போட்ட நெனைக்கிறே நா என்னா பேச நீயே நானா நீயே நாந்தா பேசுங்க அ என்னாவேனா பேசலா அவ்ங்கிட்ட . அதுக்கு முன்னாடியே இந்த வேற எது எதுவோ சொன்னாங்க வீடுலோ வீடியோ ஆ அப்பமா சாப்ட்டீங்ளா என்ன பண்றீங்க நல்லாக்குறீங்ளா யோ அதே சொல்ட் இங்கிற ந்த எதோ வேல செஞ்சினு இருக்கீங்லா தோழி ஆ பெருமா சாப்ட்டாங்ளா தோழி
யாரு உங்க பெரிமாங்லா உங்க பெரிமா பத்தி என்கிட்ட கேக்கறீங்க
எங்க அம்மா எங்க அம் அம்மா வீட்லதான இக்கிறாங்க தெர்லிங்
சாப்ட்டாங்க சாப்ட்டாங்க தோழி
ஆஹு சேரி சேரி உம் சிர்திப் ஃபோன் பண்ணாங்களா
இல்ங்களே
ஓஹ சரி வீடு பத்தியின்னா நினைக்கிறீங்க வீடு கட்டுறது ஐடியா இருக்கா
வீடு கட்டண தோலர் எங்கத் தோலர் காசு நிக்கமாட்டேகு என்னதா சேர்த்து மாசம்னா எதுனா சேர்த்து வைக்
நீங்க என்ன பண்னனிங்க நீங்க என்ன பண்ணீங்க ஒரு உண்டில் வாங்கி அதுல சேமிச்சு தனியா வச்சுடுங்க தோல்லி அந்த காசு எடுக்காதீங்க
தோழி இப்பதா எங்க ஹஸ்பெண்ட் க்கு கூட்டுட்டு ஹாஸ்பிடல் டிரிட்மெண்ட்
சேர் அது எடி இது எடிப்பா செடியார் ஏபடிமா ஸ்டெடி ஆயடுச்சா உங்க ஹஸ்பண்டுக்கு கே கால் நடக்கறறா இல்லையா அப்ப எதுக்கு போனிங்க தோழி
அவள்தா தோலி இப்ப எ பையனுக்கு வேற பிரச்சனையாகிது
ஆஹ் நான் த ஏன் பச்சினம்ம பிரச்சனய்
என்னன்னு தெரியல தோழர் கஷ்டமா இக்குது எப்படி சமாளிக்குதுன்னு எனக்கே தெல்ல
தேழி எனக்கு அப்படி தா திம்ப எப்பும் சமாளதிக்கு தெரியல ஃபோன் டியூ வண்டு டியூ கட்ணு போனு டியூ கட்ணு யோச்சினுகிரன் தோழி என பயமா இருக்க தோழி
உஹம் உம்
ஆஹ் கத்துக்கலா ஒன்னு பிரச்சன இல்ல அங்க போன சோரு ரூம் கணிக்கதயோசிகிற
எங்க
அந்த பன கம்யூக்கேர்தல போனா அங்க
அங்க போனீங்கன்னா கேட்டு போயிடுவீங்க
வேரவலி இல்ல தோலி அங்கத
அங்கலா தண்ணி அடிக்கிற பசங்கலேக்
அதுக்கு சரினு நம்ம வேல பாாரத்துட்டு ரூம் வண்டு பத்துக்குவம் தோலி காளைக் போயிட்டு தீர்பி ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு திரிப்பின் மேன்ஷ்ன் தேடன நைடுல எப்படி ஒருட்டேஷூன் பண்ணனோ அத மாரி பண்ணல இப்போ ஒரு இரண்டர வருஷோ ஒரு கவுண்ட்ர் பேஸ்டா போக மாட்டும் டைரெக்டா கம்பெனி பேஸ்சா போறேன்து இந்த பள்ளிய கம்பெனிக்கு நீன சொல்றீங்க
சரி தான் தோலர்
நீங்கலே சொல்லுங்க ஓகேவ ஓகே இல்லையா
ஓகேதா ஆனக்கு ரொம்ப கஷ்டோ தோழற் அது நீங்க ரொம்ப பசி கிசிங்க ரொம்ப கஷ்டப்படுறிங்க
சரிங்க ஆகணும் வந்த பொண்ணு பாக்குறீங்கு சொல்றீங்க டயட்ல இருக்கணும்ல சோ அங்க போனா அகலக்கிறேன் எனக்கு எதுக்காச்சாவு சாப்பித்துக்கு வேண்டியதுதா நம்ம இங்க போனா ரூம்ரேட் கம்மியா அகு ரூம்மேரட் ஒரு இரண்டாயிரம் ரூபா அஉம்ள்ள அந்த யோசீக்கிண்ப்ப ஏ மைண்ட்ல அத யோசிக்கர அவல்லோ தா ஆவுன்னு நன நினக்கிற ஆம உங்களுக்கு கா உங்களுக்கு காசு காசோறு இல்ல சம்பளோ காசு வரவும் இல்ல அப்பில்ல யோசி ஈவினிங்கா
இருங்க இந்த தோழர் இந்த இந்த இது இதுல வந்து ஆப்ல எவ்ளோ நீங்க சம்பாதிக்கறிகன்னு பாக்கணு எனக்கு
இப்போ சம்பாதிச்சுதுனா இதுவு சேத்து சொல்றீங்களா
இது ஒரு பிஸ்னஸ் தா தோழரு இது இது வந்து ஆன்லைன் ஜாப் இது
ஆ புரியுது தோழி அது லைஃப்லாங்கு இது வெச்சை குடும்போ நடத்த முடியுமா தோ
ரெண்டு மூணு டாஸ்க் வின் பண்ணீடீங்கன்னா போதோ
ஏன்னா எனக்கு டீக்கடையில போய் வெச்சிருவீங்களா நா பொழச்சிக்கிறே தோழி ஆஹ
இத்தால என்ன ஒரு நம்மோ இப்ப ஒரு முப்பது செகண்ட்ஸ் பேசணு
ஹாலோ தோழி டீ கடையில வெச்சி நம்ம ஊர்ல டீ கட வெக்கலாமா தோழி ஒரு யோசன
அது நா கட தா பாத்திருக்கே தோழர் எங்க தோழர் இங்க குடுக்க மாட்டாங்க சூப்பரா ஓடும் தோழர்
சிஸ்டர் ப்ளான் இருக்கா பாரு
வேன்டு பயப்பட்றா
யாரு தோழி அது
அது ஒரு பேங்க் கார அவே நல்லா பழக்கோ எனக்கு குடுசாரு எனக்கு நாங்க அட்வான்ஸ் கூட கட்டிட்ற ரெண்டு ஆம்ள பசங்க தா ஒக்கார வெச்சி ஜூஸ் கட போட்டு ஒக்கார வெச்சு விட்டுருவே ஃப்ரூட் மிக்சு இதெல்லா வந்து ஒரு ஒரு டம்லர் குடுத்தா போதோ
வேற கடப்பாருங்க அந்த நிதிஷ் பையன் கூட கால் பண்ணா எடுக்க மாற்றா தோழி
உம் உம் உம் உங்க தம்பி கிட்ட பேசுங்க
அவே என்ன சொல்லுவான் தோழி அவே எங்க அவே அவே எயா கிட்டக்கேக் படுத்துனுருக்குறங் தோழி நா இன்னா பண்ண முடியு தோழி
லுசு பசங்களா நீங்கோ
எயா தோழி
சுத்தினுருக்கிறீங்களே பசுங்களா
என்ன பண்ணனு தோழி மனசே ஒரு மாரியா இருக்கு சேரி யார் கண்ணு வெச்சாங்கலோ
தோழர் நா வெக்கட்டுங்களா எனக்கு இன்னொரு கால் அது அது போய் பேசிட்டு வந்துறேனே பத்து செகேண்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு
பத்து நிமிஷ்ஷோ போல ஆய்டுச்சா அதே சேரி ஓகே இது போதுமா இந்த தண்ணி டே
நன்றி நன்றி தோழர் மீண்டும் சந்திப் மீ மீண்டும் நானே, ம், என்ன தோழர்
மீண்டும் மீண்டும் சந்திப்போம் மீ மீண்டும் மீண்டும் சந்திப் ஆ இந்த இப்டிதா ப பேசுவீங்ளா தோழி